தோழி வணக்கம் தோழி
சொல்லுங்கள் தோழி
ஆ நல்லாருக்கீங்ளா தோழி
நல்லாருக்கே நீங்க
அ தோழி என எனக்கு ஒரு ஒரு ஒரு விளக்கம் சொல்லுங்க தோழி அதாவது நம்ம வீட்ல இருந்தபடியே நம்ம கைத்தொழில் அப்டின்னாக்கா எ எந்த மாதிரியான கைத்தொழில் செஞ்சா நல்லாருக்கு அப்டின்றத பத்தி சொல்லுங்க தோழி நா ஒரு சில தோழிகிட்ட பேசுனே அவுங்க வந்து என்ன சொன்னாங்க அப்டின்னா ஆடு எல்லா வாங்கி வளத்தம்னாக்கா அம்ப மாடு வளர்க்கறத விட ஆடு வள த்தாக்க நல்ல லாபம் தரும் அப்டின் சொல்லி ஒரு தோழி சொல்லிருந்தாங்க ஆ இன்னொரு தொழி எப்டின் பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல மிஷின் தையல் மிஷின் ருக்கில்லையா அத வச்சு நம்ம வந்து செயல்பட்டோ அப்டின்னா அதுலயுமே நல்ல ஒரு லாபத்த பா க்கலாம் அப்டின் சொன்னாங்க ஆ இன்னொரு தோழி என்ன சொன்னாங்க அப்டின்னாக்கா இந்த வளையல்லா வீட்ல இருந்து டிசைன் பண்ணி வளையல்லா பின்னுவாங்க இல்லையா அந்த மாதிரியன்னா ஒரு ஒரு தொழிலை பண்ணலா அப்டின்ற மாரி சொல்லிருந்தாங்க ஆக என்ன செய்யறது அப்டின்றது எனக்கு சரியா னு இன்னு தெரில தோழி
இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து அவுங்கவுங்களோட அந்த திறன பொறுத்துதா எல்லாமே அமையுது உங்களுக்கு வந்து எதுல ஆர்வமா இருக்கீங்க ஒருத்தவங்களுக்கு டைலர் ஓர்க்கு தெரியும் இன்னொருத்தவங்களுக்கு கூட பிண்றது தெரியும் இன்னொருத்தவங்களுக்கு ஆடு மாடு வளக்குறது தெரியும் செல பேருக்கு வந்து இல்ல ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்றது தெரியும் இன்னொருத்தவங்களுக்கு பூ கட்டுறது தெரியும் இன்னொருத்தவங்க பிளவுசுக்கு ஆரிஓர்க்கு போடுறது தெரியும் இது மாதிரி வந்து எல்லாமே இருக்கு அதுல என்ன நமக்கு வரும் அப்படிங்கிறத மொதல்ல தெரியணும்
இதுல நீங்க எது ஆர்வமா இருக்கீங்கிளா தோழி
ஆர்வமா இருக்கிறது அப்டின்னு ஆனா வந்து எனக்கு ஓரளவு தையல் வந்து மிஷின் ஓட்ட தெரியும்தோழி
அதனால கொஞ்சோ அந்த அதாவது இந்த ஓர அடிக்கிறது ரொம்ப ரொம்பவு அதுல வேலை தெரியு அப்டின்னு சொல்ல முடியாது ஆ துணிக்கு ஓரம் அடிக்கிறது இது அந்த மாரியான சின்ன சின்ன வேலைகள் வந்து மிஷினை பொறுத்த அளவுக்கு நமக்கு தெரியும் தோழி பொடவ எல்லா ஓரடிக்கிறது கைலி ஓரடிக்கிறது பாவடை எல்லா ம் அதெல்லா அந்த மாரியான ஒரு சின்ன சின்ன வேலைகள் தெரியும் எனக்கு பெரிய அளவுல நா அதயும் எனக்கு அதுல தெரியாது
சரி தோழி ஏன்னா இப்ப வந்து வெறும் ஓன்ட்ட பொடவைக்கு வந்து ஓர அடிக்கிறத வச்சுமே மட்டுமே நம்ம டைலர் தொழில நம்ப பண்ண முடியாது அதனால வந்து அதுல நீங்க வந்து இந்த ஜாக்கெட்டு க தைக்கிறது பாவடை சட்டை தைக்கிறது பட்டுப்பாவடை சட்டை இல்ல ஜாக்கெட்டுக்கு ஆரி ஒர்க்கு பண்ணி அத தைத்து கொடுக்குறது அது மாதிரி சுடிதார் தைக்கிறது இந்த வேலைகள் எல்லாம் கத்து கத்துக்கொண்டாதா நீங்க வந்து அந்த டைலர் தொழில நம்ம நல்லா பாக்க முடியும் ஏன்னா வந்த பொடவை ஓரம் அடிக்கிறத வச்சு வச்சு மட்டுமே நம்ம தொழில் பண்ண முடியாது இல்லயா ஏன்னா ஒரு ஓர அடிச்சோம்னா அதிகபட்சம் ஒரு இருவதுல இருந்து முப்பது ரூபாய் அவ்வளதான் இப்ப குடுத்துட்டு இருக்காங்க இதே நம்ம வந்து திருப்பூர் சைடு அது மாதிரி நம்ம போய் பாத்தோம்னா இந்த ஒரு ஒரு வேலையை மட்டுமே வைத்து கொண்டு பணம் சம்பாதிப்பவரும் இருக்கிறார்கள் ஏன்னா அவங்களுக்கு வந்து மொத்தமா வந்து கார்மெண்ட்ஸ் கார்மெண்ட்ஸ்ல வந்து அவங்களுக்கு வந்து இந்த பீஸ் மாதிரி குடுத்துருவாங்க அந்த பீஸை வச்சிட்டு இந்த இந்த பீஸை வந்து இப்படி எணச்சு குடுத்தா போதும் ஒவ்வொரு பீஸ் இவ்ளது பணம் அப்டின்னு சொல்லிட்டு வரும் நம்ம அந்த பேசிக் டைல டைலரிங்கறத தெரிஞ்சா மட்டும் போதும் அந்த மாதிரி வேலைய பாக்கலாம் ஆனா நம்ம ஊருக்கு வந்து அது வந்து செட் ஆகுமா என்னன்னு எனக்கு தெரில தோழி
ஆமா கண்டிப்பா ஏன்னா இப்வொருத்தவங்க வந்து ஒரு ஒரு நம்மங்கள பாத்து ஒரு துணி கொடுக்க வராங்கன்னா நமக்கு வந்து பொடவை மட்டும் எடுத்து வந்து கொடுக்க எந்த எந்த ஒரு வாடிக்கயாளரு வரமாட்டாங்க அந்த பொடவய குடுத்துட்டு அது தான ஒரு ம் அதாவது அதோடய பிளவுஸயும் சேத்து தச்சு தர சொல்லி தா வருவாங்க அப்டி இருக்கு பொழுது நமக்கு பெரிய அளவுல அது வாடிக்கையளர்கள் கிடைப்பாங்க அப்டின்னு சொல்ல முடியாது ரெண்டாவது கூடை பின்ணுதல் அப்டின்னு பாத்திங்கன்னா அது என்னுடைய சகோதரி செய்வாங்க நா பாத்துருக்கே ஆ அதுவுமே வந்து பெரிய அளவுல வந்துட்டு ஒரு லாபத்த தரக்கூடிய ஒரு வியாபாரமா இருக் இருக்காதோ அப்டின்னு நெனக்கிறே தோழி
கண்டிப்பாக ஏன்னா இப்ப கூடை பின்னுதல்ங்கிறதே வந்து ஒண்ணு இல்லாம போயிட்டு அது நா பாக்குறதுல ஊருக்கு ஒரு இரண்டு பேர் தா பின்னி கொண்டு இருக்கிறார்கள் அதுவு வந்து ரொம்ப கம்மி தா அந்தப்ப இப்ப எல்லாமே வந்து உங்களுக்கு மிஷின்னா வந்துடுச்சு இப்ப கூடையை வந்து மிஷின்லயே பண்ணி நமக்கு குடுக்குறாங்க அப்டி இருக்கும் போது பயிர்கள் வந்து பிளாஸ்டிக் பைகளு அதிகமா ஆயிட்டு அப்படிங்கு போது இந்த கூடைகள்ல யாருமே விரும்ப்புறது கிடையாது இந்த நவீன உலகத்துல யாரா இருந்தாலு கூடையை எடுத்துட்டு போறத வந்து ஒரு அவமானமா நினைக் க்கிறாங்க ஆனா அந்த கூட வந்து நம்ம ஒரு ஒரு முறை நம்ம அந்த கூடைய வாங்கி பயன்படுத்தனும்னா அது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுல இருந்து பத்து பத்து வருஷோ கூட நம்ம அந்த கூடைய வச்சு நம்ம பயன்படுத்திக்கிலா அதே நம்ம ஒரு பிளாஸ்டிக் பையினா அத நம்ம ஒரு முறை யூ பயன்படுத்திட்டோனா திரும்ப அத நம்ம பயன்படுத்துறதுக்கு அது யோசனை தா ஏன்னா எங்கயாவது தூர போட்ற்றுவோ இல்ல ஏதோ எங்கேயாவது வச்சிருவோ இல்ல ஏதாவது ஒண்ணு நடக்கு ஆனந்த வந்த கூடைங்கிறது வந்து நம்ம தொடர்ந்து பயன்படுத்தலா ஆனா அத யாரு இப்ப பயன்படுத்துறதுக்கு யோசிக்கிறாங்க
ஆமா அது சொன் நீங்க சொல்படி இதுதா உண்ம என்னென்னா அது வந்து முன்ன மாதிரி வந்து நா படிக்க காலம்லா கூடையிலலா ஆ பள்ளிக்கெடுத்து சென்ற காலங்கள் எல்லா இருக்கு ஆனா இப்போ வந்து கூடைய சும்மா கடைக்கு நம்ம ஒரு ஒரு ஒரு பொருள் வாங்க எடுத்துட்டு போறோ அப்படின்னாக்கவே ஒரு மாரி ஒரு ஒரு ஒரு கூச்சத்தன்மையோட தா எடுத்துட்டு போற ஒரு சூழ்நில தா இருக்கு ஆ அதனால இந்த கூடையோடைய செயல்பாடு அப்டின்னா ரொம்ப கொறஞ்சு போயிட்டு ஏன்னா கூட பின்ன கூடிய நில நிலமையிலயு யாருஇப்ப அதிகோ இல்ல அத வாங்கக்கூடிய நிலைமையிலு யாரு இல்ல ஏன்னா ஒரு பண்டல் வாங்குறோ அப்டிங்கும்போது ஒரு அதுவே ஒரு முன்னூறு ரூபா நானூறு ரூபா அப்டின்ற மாரிதா குடுக்குறாங்க அதுல வந்துட்டு நம்ம எத்தனை கூடை அதாவது சின்ன கூடை செஞ்சோம்னா ஒரு விலையு பெரிய கூடை செஞ்சோம்னா அதுக்கு க்கான ஒரு விலையுமே வச்சு கொடுக்குறாங்க ஓ நம்ம செய்யுறது அவங்களுக்கு சம்பளம்னு ஒண்ணு எடுக்குறாங்க இல்லையா அது விலையுமே அதிகமா இருக்கு அப்படின்றதுனால அதோடைய செயல்பாடு குறைஞ்சிருச் சா இல்ல வந்து எல்லாரு கூடேயே அப்டின்ற ஒரு ஒரு கூச்ச சுபாவத்துக்காக செயல்பாடு கொறஞ்சதா அப்டின்னு தெரியல நீங்க சொல்ற மாதிரி
கண்டிப்பாக தோழி இப்போ வந்து நம்ம குறைந்த அளவுல முதலீடு பண்ணிட்டு நம்ம வியாபாரோ பாக்கலா அப் டினா நீங்க உங்களுக்கு பேசிக் டைலரிங் தெரிஞ்சிருக்கு இல்லையா அத வச்சு கூட இந்த மிஷன் எம்ப்ராய்டுன்னு சொல்றாங்க அந்த ஜாக்கெட்டுக்கு அந்த க்கலா மிஷின் மூலையமாவே நம்ம அ அந்த எம்ப்ராய்டு ஒர்க் எல்லா பண்ணலா ஆரி ஒர்க்குன்னு சொல்றாங்க இல்லையா அந்த ஒர்க்க பண்ணலா ஏன்னா இப்ப நம்ப நார்மலா நம்ப நூல வந்து போட்டு ஆரி ஒர்க் பண்ணோம்னா நமக்கு இந்த முதுகு வலி பிரச்சனை எல்லா அதிகம் வருது இப்போ இப்ப வர எல்லா வேலையுமே வந்து மிஷின் ஒருக்காக தா வருது நீங்க அதுக்கு அந்த மிஷினோட மு முதலீடுன்னு பாத்தீங்கன்னா அந்த மிஷின் வாங்குறது மட்டுந்தா அத வாங்கிட்டு நீங்க பிளவுஸோட அளவுகள எடுத்துட்டு அத நீங்க மிஷின்ல செட் பண்ணிட்டு அத நீங்க போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்ளுக்கு வந்து நல்ல லாபம் வரு என்ன ஒர்க்கோ அத நீங்க கம்யூட்டர்ல நம்ம பதிவு பண்ணிட்டு நீங்க அத வந்து மிஷின்ல போடலா போட்டீங்ன்னா உங்களுக்கு வந்து அதிகபட்சோ ஒரு பதினைஞ்சு நிமிஷந்தா ஆகு ஆனா அதுல ஒரு பிளவுசுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து ரெண்டாயிரோ வரையுமே சம்பாதிக்கலா
ஆமா ஆனா அதுக்கான நம்ம வந்து அதோடைய ம் அதோடைய ப பயன்பாடு அப்டின்றது நம்ம போய் தனியா கத்துக்கணு அப்டின்னு நீ நெனைக்கு சொல்றீங்க
இல்ல அதுல பயன்பாடுங்குறது ஒன்னு இல்ல நம்ம மிஷின் வாங்கும் போதே அது எப்டி உபயோகி க்கனுங்றத அத சொல்லிடுவாங்க அதுக்கு ஒரு மிஷினு ஒரு சிறிய கம்ப்யூட்டரு இருந்தால் போதும் இப்ப கம்ப்யூட்டர்ல இந்த டிசைன் அ வாடிக் யாளர்கள் என்ன டிசைன் விரும்புறாரோ அத நம்ப பதிவிறக்கம் பண்ணிட்டு அந்த டிசைன வந்து நம்ம பிளவுஸோட அளவுகளுக்கு அத நம்ம கிளிக் பண்ணுனா போது அதோட அளவுகளுக்கு ஏற்ப அந்த டிசைன் மாறிக்கொள்ளு அந்த எடத்துல நம்ம துணிய வச்சு மிஷி ன ஆன் பண்ணிவிட்டா போது அதுவே எம்ப்ராய்டரி அழகா போட்டு குடுத்துரு நாம்ப அத வச் சே நம்ம வந்து ஒரு பிளவுஸே நம்ம முடிச்சு நம்ம பண பணமாவு மாத்திக்கலா அந்த மாதிரி ஒரு தொழிலுக் இப்ப வந்து இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கு அது ஆனா மிஷினோ இப்ப நம்ளோட முதலீடு பாத்தீங்கன்னா அந்த மிஷின் தா
ம் கண்டிப்பா கண்டிப்பா எல்லா வேலையு அதுதான பாக்குது
கண்டிப்பா
ம் நா இப்பதா கேள்விப்பற்ற தோழி இந்த மாரி ஒரு ஒரு தொழில் இருக்குன்றதே இப்பதா நா கேள்விப்பற்றே
அ இது வந்து என்னுடைய கல்யாணத்திலயே வந்து நா இது மாதிரி ஒரு என்னுடைய கல்யாண பிளவுஸ்சுக்கு ஒரு ஆரி ஒர்க் போட்ட ஏன்னா அந்த நேரத்துல ரொம்ப தை மாதங்கிறதுனால அதிக கல்யாண நாட் கள் இன்றதுனால ஆரி ஒர்க் என்னால போட்டு குடுக்க மாட்டன்னு சொல்லிட்டாங்க ரெண்டு மூணு பேரு கடைசி நேரத்துல என்ன பண்ணலாம்னு யோசிச்சப்ப இந்த மாரி மிஷின் ஒர்க் இருக் கு அப்டின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க அப்பதா நானே முதல் முறையா கேள்விப்பட்டே இப்பிடில்லா ஒரு ஒர்க் இருக்குமா அப்டின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல போட்டும் குடுத்தாங்க நல்லாவு இருந்துச்சி அ பாக்க வந்து கையால எப்டி ஆரி ஓர்க்கு போடுவாங்களோ அது மாதிரியே இருந்து ச்சி ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு வெலையும் ஆரி ஒர்க்கு போட்டதுல பாதி தா வந்துச்சி ஏனா ஆரி ஒர்க்குங்கும் போது மூவாயிரம் வரு ஆ ஆனா இந்த மிஷின் ஒர்க் குங்கறது ஆயிரத்தி ஐநூறு ரூவா தா வந்துச்சு எனக்கு
ஓ ன நல்ல விஷய நல்ல விஷய தோழி ஆமா நீங்க சொல்ற மாரி வேணா அந்த அந்த ஒரு துறையில வேணா ம் ஒரு பண்ணி பாக்கலா ஆ பெரிய அளவுல நமுக் பெருசா ஒரு நஷ்டம்ன்றது வராது அதுக்கான வாடிக்கையாளர்கள் மட்டு சரியா நம்ம எடுத்தோ அப்டின்னாக்கா அதுல லாபத்த யீட்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு நனிக்கிறே நன்றி தோலி உங்ககிட்ட நறைய விஷயங்கள பகிர்ந்துட்ட நனைக்கிறே நன்றி தோழி
நன்றி